அப்டிலா இருக்கலா ஆடர் பண்றதா இருக்கட்டு அந்த டெலிவரி அப்டின்னு புதுசா வந்துல இருந்து எல்லாருக்குமே ஒரு பயனுள்ளதாதா இருக்குன் நெனைக்கிற என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளுக்கு வந்து இந்த உடைகள் மத்த விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான விஷ்யங்கள் வாங்கறது இது இதெல்லா வந்து ஒரு ஆ நல்லா இருக்கு இத தவிர்த்து இன்னு நறைய கொண்டு வந்தது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஏன்னா அ மாத்திரைகள் மருந்துகள் இதெல்லா வந்து நம்ம வீடு தேடி வர்றதெல்லா வந்து கொண்டு வந்தாங்க அ கொண்டு வந்துட்டாங்க அதெல்லா வந்து எனக் ரொம்ப பயனுள்ளதா இருந்தது என்னன்னா அப்போ எங் எதாவ் அதாவது அப்ப போய் சமயத்துல வாங்க முடியாத மாதிரி இருந்தது ஏன்னா ஒடம்பு முடியாதவங்க போய் வாங்க முடியாது அவங்கள பாத்துக்கணு ஒருத்தர் அப்டின்னும் போது ரெண்டு பேருதா இருக்கும் போது அ நம்ம எப்ப வேணுமோ அப்ப பண்ணிட்டாக்கா ஒரு ஒருத்தர் இதுக்காக வந்து போயிட்டு வரணு ரொம்ப அ சில மாத்திரைகள் வந்து பாத்தா நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரோ கெடைக்காது வர வெச்சு ஆ தரணுன்னுவாங்க ஏ மெடிக்கல்ல கேட்டா கூட அப்டிதா வந்து சொல்லுவாங்க ம் ஏன்னா அதிக மாத்துர வந்து அந்த எடத்துல அது பயன்படாது அதனால வராது அஹ இப்ப நம்ம அந்த இதுல இருந்தா அ இப்போ சில இதுல எல்லா அந்த நம்ம மாத்துர வந்து நம்ம ஆடர் பண்ணிட்டா அதுக்கேத்த மாதிரி நம்மளுடைய அந்த இது நம்ம அந்த டாக்டருடைய அந்த காட்டுனா அதெல்லா கேக்குறாங்க அது கேட்டுட்டு இந்த மாத்துர நாங்க குடுப்போ இப்பதா அப்டிங்கிறாங்க அதெல்லா வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஒரு ஆன்லைன்ல எப்டி ஒரு வசதி பண்ணி நம்ம வாங்கிக்க முடியுமா அந்த மாத்துரைய அதுவு வீடு தேடி வந்து குடுக்கறது அது நம்ம டிரெஸ்ஸுதா வாங்கிட்டு இருந்தோ இப்போ இதுவு நல்லா இருக்கே அப்டின் பாத்தா இன்னு நறையா விஷ் எங்கள வந்து ஆ காய்கறிகளா இருக்கட்டு இன்னும் நறையா என்னென்னமோ விஷ்யங்கள் எல்லா வந்து நம்ம வீட்டுக்கே வரது வந்து இப்ப நறைய பேரு அதனால போய் வாங்கணு அப்டின்னு வாங்கனமா அப்டின்ட்டு நெனச்சவங்க சேரி வீட்டுக்கே வருதுன்னம் போது வாங்குனா என்ன அப் அப்டிங்கற மாதிரி ஆயிட்டாங்க இல்லையா
கண்டிப்பாங்க அஹ இது ரொம்ப ஒரு நா நமக்கு ஒரு நல்ல விஷ்யம்னே சொல்லலா அதுவு பெண்களுக்கு எல்லா பாத்தீங்கன்னா இந்த நமக்கு எதாவது ஒண்ணு ஆடர் பண்ணி வீட்டுக்கு வர்றது அப்டிங்கிறது அ எல்லா நேரங்கள உதவலாட்டினாலும் நமக்கு ரொம்போ முக்கியமான தருணங்கள்ல வந்து போகவே முடியாது சூழல் அப்டிங்கும் போது இப்டி எல்லா நம்ம பண்ணி வாங்கிக்கிறது ஒரு நல்ல வசதிதா நானுமே சொல்லுவே ஏன்னா அ நானாலா வந்து என்னதா வந்து எங்க அம்மாவோட போய் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான பொருட்கள் வாங்குனாலு ஒரு சில பொருள் வந்து அ எங்க எடத்துல இருந்து அங்கப் போறதுக்கு அந்த அஹ கடைகள் போய் வாங்குறதுன்றது வந்து ரொம்ப தொலைவா இருக்கு அப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் தா இருக்கு இந்த காலத்துல எப்ப எப்படிடா போய் வாங்குறது அஹ நமக்கு வசதியில்ல என்ன பண்ண அப்டின்னு இருக்க சமயத்துல இந்த மாரி நம்ம பண்ணில ஆ நமக்கு வீட்டுக்கே வந்து சேந் இருக்குறது எங்கயும் போகாம நம்ம வீட்டுக்கே வந்துருது அதுவு முக்கியமான எதாவது ஒரு பொருள் இல்ல அப்டிங்கும் போது அத நம்ம இதுல தேடைல அதுவு வந்து இருக்கு ஆ மத்த எடங்கள்ல எல்லா நல்லா பாத்துருக்கே ஒ எ பொண்ணுக்கெல்லா வந்து ஒரு அ ஸ்கூல்ல வந்து பள்ளில வந்து ஒரு விழான் வெச்சப்ப அ ஒரு குறிப்பிட்ட இது வந்து தலையில மாட்டுறதுன்னு இருக்குது அது பாத்தீங்கன்னா நாங்களே எங்கெங்கயோ போய் தேடி பாத்தோ கடைசியில பாத்தா அதுலயே இருந்தது அப்புறோ நாங்க ஆன்லைன் டெலிவரி போட்டு வீட்டுக்கு வீட்டுக்கே வந்துடுச்சு அது பாத்தா அந்த இதுதா அ அப்ப அந்த மாரி ஒரு சில நேரங்கள்ல ரொம்ப வந்து உதவியா இருக்குது அ நமக்கு ஒடனே வந்து எந்த நேரத்துல வீட்டுக்கு வரணு இல்லன்னா என்ன பொருள் வேணு அப்டின்றதெல்லா நம்ம அது அவங்க அதுக்கான செயலி வேற ஒவ்வொன்னுக்கு இப்பல்லா கொண்டு வந்துட்டாங்களா அதனால நமக்கு தேவையான விஷ் முக்கியமா என்னென்னவல்லா தேவையோ ஆ நமக்கு விருப் விருப்பப்பட்டதெல்லா வாங்கிக்கிற மாரியு இருக்குது நீங்க சொன்ன மாரி இப்பெல்லா இந்த மருந்துன்ற போது இன்னு ரொம்போ ஆச்சிரியமா இருக்கு பரவால்லையே இந்த மாரி வரும்போது நீங்க சொன்ன மாரிக்கு நம்ம டக்குன்னு போயிட்டு வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது இந்த மாதிரி நம்ம பண்ணிடலா இன்னொன்னு வந்து அவங்க நம்மளுடைய சொந்தங்களுடைய முகவரிய வெச்சுட்டு அ போட்டுட்டு அவங்களுக்கு எதாவது நம்ம அனுப்பணுன்னா இங்க இருந்து நம்ம அ கொரியர் அப்புடி இப்புடின்னு சொல்லிட்டு ரொம்ப மெனக்கடா நமக்கு அவங்களுக்கு விருப்பப்பட்டதைன தேர்ந்தெடுத் து நம்ம அவங்களுக்கு அனுப்புறது இதெல்லா ஒரு நல்ல வசதியா தான இருக்கு
கண்டிப்பா அதாவது இன்னொரு விஷ்யோ நீங்க சொன்ன மாதிரி நம்ம நம்மளுக்கு தேவையானத வந்து அடுத்த இப்ப உறவினர்களுக்கு நம்மதா வாங்கி கொண்டு போய் குடுக்கணு அப்டின்னு இல்ல அவங்க எடத்துக்கு வந்து நம்ம அந்த வீட்டு அதாவது முகவரிக்கு நம்ம அனுப்பி நம்ம போட்டுட் டோனா அந்த முகவரிக்கு போயிட்டு நம்ம வந்து பணம் இன்னொரு பக்கோ என்னன்னா பணம் வந்து உக்காந்த எடத்துல இருந்து நம்ம அந்த கட்டுற வசதிகளும் இருக்கு இன்னொரு பக்கோ என்னன்னா நம்ம வந்து அந்த பொருள பாத்துட்டு வாங்கறதெல்லா இருக்கு இதெல்லா நல்லாதா இருக்கு இன்னொரு பக்கோ ஒரு சில செய்திகள்ல எல்லா வந்து பாத்தா அ பெரிய பெரிய பொருளா இருந்தா இப்போ வந்து ஒரு அது வந்து நம்ம தெறந்து பாத்து வாங்கிக்கலா அப்டிங்கற ஒரு வசதி ஏன்னா உள்ள என்ன இருக்கு ஏன்னா நறையா எடத்துல ஏமாற்றம் ந நடக்குது இல்லையா ஏன்னா ஒருத்தர் வந்து அந்த ஃபோன் வாங்கனாரா அவர் ஏதோ எவ்ளோ கட்டி அத வந்து முன் பணம் மாதிரி கட்டிட்டாரு எவ்ளவோ வந்து அந்த இதுலயே கட்டிட்டாரு கைல வந்து ஆம் அது வந்து பொருள மட்டு வாங்கிக்கிறது தா அத வந்து அந்த குடுக்கற அந்த டெலிவரி பண்றவரு என்ன பண்ணிருக்கார்னா இதுல என்ன ஃபோன்தா இருக் தெரிச்சுட்டு அத பிரிச்சுட்டு பாத்துட்டு அத வந்து என்ன பண்ணிருக்காருன்னா அத எடுத்துட்டு அந்த செங்கல வெச்சு குடுத்துட்டு போயிருக்காரு அந்த வெயிட்டுக்கு அப்போ பிருச்சு பாக்கும்போது உள்ள அவ்ளோ ஆ ஐ ஆ பல ரூபா கட்டி கடைசில வந்து அவருக்கு செங்கல் கெடச்சுது வந்து ரொம்ப மனசுக் கஷ்டமா இருந்தது அப்புறோ வந்து கேட்டப்ப இதிய எதனாலன் வந்து பாத்தா அந்த குடுத்துட்டு போனவர் அந்த டெலிவரி பண்ணவர் தா இந்த வேலைய பாத்துருக்காரு அப்டின்னு இ இதனால வந்து சில பேர் வந்து வாங்கறதுக்கு கொஞ்சோ இது பண்றாங்க இன்னு வந் ந்து ஒரு மளிகை கடைல போய் வாங்கக்கூடிய பொருள்களே வந்து பாத்தா ஒரு மரம் செடி கொடிகளா இருக்கட்டு அதோட இதுன் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாங் கூட இப்ப நம்ம வாங்கிக்கிற அந்த வசதி இருக்கு அதோட விதைகள் காய்கறியோட விதைகள் வந்து வாங்கிக்கலா உரங் கள் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு என்னென்ன தேவையோ ஒரு மனித வாழ்வுக்கு என்னென்ன தேவை எல்லாத்தையு வாங்கிக் கூடிய ஒரு சூழ்நெல இப்ப அமைஞ்சிருக்கு இந்த இது வந்ததுக்கு அப்பறோ அ இது மட்டு இல்லாம பெரிய பெரிய பொருளா இருக்கட்டு அதாவது அந்த நம்ம அந் இந்த குளிர் சாதன பெட்டி அந்த மாதிரி அ பல பல இதெல்லா நம்ம போய் நேர்ல போயில நம்மளுக்கு கொறஞ்ச வெலையில இங்கயே கெடைக்குது ஏன்னா ஆமா நறைய நேரோ வந்து இந்த ஆஃப்ர் போடுவாங்க அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் இதுல வந்து ஏமாத்தவுஸ் செய்றாங்க அத அத நம்ம பாத்து வாங்கிக்கணும் போல
ஆமா ரொம்ப செரியா சொன்னீங்க அ இதுல எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு நன்மை இருக்கோ கொஞ்சோ அந்த அளவு தீமையு இருக்கு நீங்க சொன்னது மாரி நம்ம நறையா வந்து பாத்து உள்ள வந்து இது சரியானதா அப்டின் சொல்லிட்டு நல்லா நம்ம ஒரு தடவைக்கு கொஞ்சோ யோசனை செய்ய வேண்டிய ஒரு விஷ்யமா மட் மட்டுந்தா இருக்கு தவுர மத்த நேரோ நமக்கு வந்து உதவியாதா இருக்குது அதாவது ஒண்ணுங் கெடையாது நம்ம வீட்ல அன்றாட என்னென்ன ஒரு சின்ன சின்ன வசதி தேவையோ அதெல்லா அந்த பொருட்கள் எல்லா அதுல விக்குது அப்டிங்கம் போது எனக்கெல்லா சில நேரோ ஆச்சிரியமா இருக்கு அ ஏன்னா இந்த பொருள்ல்லா இதுல இருக்கா இதெல்லாம் ஆ இருக்க சின்ன சின்ன தேவைகள் சில பேருக்குல தெரியவே தெரியாது ம் ஒண்ணும் கிடையாது என்னுடைய த போன்ல பாத்தீங்கன்னா பின்னாடி ஒண்ணு இருக்கும் ஆ அது வந்து ஹோல்டர்னு சொல்லுவாங்க அத மாட்டிட்டு நமக்கு வந்து வசதியா இருக்கிறதுக்காக இருக் கோ அது வந்து ஆ நெறையா பேருக்கு தெரியும் ஓ அது வந்து ஒரு இரும்ப மாரி இருக்கும் இல்லன்னா ஆ வட்ட வடிவுல எப்டி இருக்கும் அப்படின்னு தெரியும். ஆனா நறையா பேருக்கு வந்து இப்படி ஒண்ணு இருக்குனே தெரியல அவுங்க என்ன என்னோடைய இதெல்லாம் பாத்துட்டு இது எங்க வாங்கனீங்க என்னது இது பாக்கவே புதுசா இருக்கு அப்படின்ன ஒன்னே இது இப்படி இருக்குது இது நீங்க நீங்க பாத்து நீங்க ப வீட்டுக்கே வந்து டெலிவரி ஆயிரும் நீங்க இத பாருங்க அப்டின் சொல்லுவேன் நானு அப்ப இது வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஆச்சரியமா இருக்கு ஆ ஒரு சின்ன சின்ன பொருள் இருந்து எல்லா பொருளுக்கான தேவை. கும் அதுல நான் பாக்கைல ஆ நல்லா இருக்கு ஆனா நீங்க சொன்னது மாதிரி கொஞ்சம் விலை உயர்ந்த பொருள் அப்படிங்கபோது நம்ம ஒரு தடவைக்கு நூறு தடவ வந்து நம்ம யோசன பண்ணிதா அந்த பொருளை நம்ம ஆ டெலிவரி பண்ற மாரி வந்து பாத்துக்கணும் அது வரைக்கும் நம்ம அது கொஞ்சம் சின்ன சின்ன பொருட்கள் தான் நமக் கா அந்த அளவு ஒரு பெரிய இழப்பா தெரியலனாலு ஆ நம்ம கொஞ்சோ எல்லாமே பாத்து வாங்கணு அப்படின்றது வந்து இதுல ஒரு சின்ன ஒரு நீங்க சொன்ன மாரியே அது ஒரு இதுதான் நெனைக்கிறேன்
ஆமா ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய இதெல்லா வாங்கிட்டு நம்ம ஏமாத்து ஏன்னா ஒரு எடத்துக்கு போறோம்னா அங்க உண்டான அது கேரண்டி அது எல்லாமே தருவாங்க அந்த கட அங்கேதான் இருக்கும் இது வந்து நம்ம தெரியாத ஒருத்தர்கிட்ட வாங்கறோ தெரியா அதாவது ஒரு க அந்த கஷ்ட மாரி இங்க இருந்தாதா நம்ம இங்க இருந்தோ எங்கே என் பல இடங்கள்ல கைமாறிதா நம்ம எடத்துக்கு வருது அப்படிங்க மோது இது வந்து யார கேட்டாலு இதுக்கு வந்து நா பொறுப்பு இல்ல அவுங்க குடுத்ததா நீங்க கேட்டது நா அவுங்க குடுத்தத நா எடுத்துட்டு வந்து குடுத்தே அவ்ளோதா நடுவுல நா ஒரு ஆள் அப்டின்னு சாதாரணமா சொல்லி ட்டு போயிடுவாங்க இதனாலதா வர பிரச்சனைகள் இத வந்து பெருசா எடுத்துட்டு ஆ சில பேரு இத ஏமாத்தவு செய்வாங்க சில பேர் நல்லவங்களும் இருக்காங்க என்னன்னா நான் நறையா பேர வந்து பாத்திருக்கே ஆ நாங்க வந்து ஒரு பொருள் வந்து நாங்க இது பண்ணிருந்தோ அப்ப அதோட விலை வந்து ரொம்ப அதிகமா இருந்தது அப்பதா வந்து கேட்டாங்க இது ரொம்ப சின்னதா என்ன ஒரு தடவைக்கு ரெண்டு தடவ வந்து கேட்டாங்க இது வந்து எதா ஏமாத்தலா இருக்க போதுங்க ஒரு ஒரு தடவ ரெண்டு தடவ முடிவு பண்ணுங்க நானு கேன்சல் கூட பண்ணல வேணுன்னா கூட எடுத்துட்டு வந்து தற எனக்கு ஒன்னு பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா அதோட ஆ அதோட தரம் வந்து பாத்தா நம்ம விலைக்கேத்த அந்த தரம் இல்லாததுனால எல்லாருக்கு சந்தேக வருது இது போயி அப்படி என்ன பொருளா இருக்கும் இவ்ளோ பெருசு அதாவது இவ்ளோ சின்னத போய் வாங்கறாங்களே அப்டின்ட்டு ஆ அதே எனக்கு கேக் க்க போதே நம்மளுக்கு ஒரு சந்தேக வந்துருது இல்லையா நா அதனாலே கேன்சல் பண்ணிட்டேன் அப்புற வந்து பாத்தா அதோட பொருள் வந்து திருப்பி இல்ல இதுக்காக தான பண்ணோன்றது பண்ணிட்டேன் எடுத்துட்டு வந்து குடுத்துட்டாங்க ஆ குடுத்துட்டு சொன்னாங்க இந்த மாதிரி இது எதாவது பிரச்சனனா ரிட்டன் கூட பண்ணிடுங்க டின்ட்டு ஆ அது வந்து திருப்பி வந்து கேட்டாங்க இது வந்து வே வேலை செய்தா நான் முன்னாடி கொடுத்தது நான் வேற எதோ ஒரு பொருள் இது பண்ணி இருந்தப்ப கேட்டாங்க அப்பதான் அது வந்து ஒ சில பேர் இதுல நல்ல நல்லவங்களாவும் இருக்காங்க ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்கற இது இவ்ளோ இருக்கே ஏன்னா அடுத் த்தவங்க வந்து இந்த ஆன்லைன் இத பத்தி அந்த டெலிவரி பண்றாங்க இல்லையா அவுங்களுக்கு தெரியும் இது வந்து இவ்ளோதான் இருக்கும் இத வந்து நல்லா ஏமாத்தறாங்க இது வந்து நம்ம ஒ ஏன்னா அந்த கடையில வந்து எறங்க மோது அந்த கடையில இருந்து நம்மளுக்கு வரம்மோது அவுங்களுக்கு உண்டான ஒரு இது அங்க போகும்தா அதனால கேக்க மோது நம்மளுக்கு வந்து ஒரு பாதுகாக் கும் பாதுகாப்பாவு இருக் க அவுங்க சொல்லும் மோது ஒரு நம்பலாமா வேணாமா டே நீ ஏன்னா நம்மளுக்கு யாரு சொல்றது இல்ல நம்ம போவு அந்த கண் மூடிட்டு வாங்குறதா நம்மளுடைய ஆ இத வச் வச்சிருப்போ இல்லையா
ஆமா எனக்குல்லா பாத்தீங்கன்னா இந்த மடிக்கணினின்னு ஒண்ணு சொல்றாங்க எனக்கு அதுல வாங்கறதுக்கு ஒரு பக்கம் ரொம்ப பயமா இருந்தது ஆ ஏன்னா நமக்கு அந்த பணம் வந்து ஆனா நீங்க சொன்ன மாரி ஒரு சில பேர் நேர்மையா இருக்காங்க என்ன இருக்கோ அத வந்து குடுக்கறாங்க எங்கேயோ ஒரு ஒன்னு ரெண்டு மனிதர்கள் வந்து தவறா நடக்கைல நமக்கு வந்து கஷ்டமா இருக்குது அப்ப எல்லாமே அப்டி இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் நமக்கு உருவாக்கிறது ஆ நீங்க சொன்ன மாரிக்கு இது மட்டும் இல்லாம அந்த சாப்பாடு பொருட்கள் வந்து டெலிவரி செய்யல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் நேர்மையா வந்து வந்து கொடுப்பாங்க ஒரு சில பேர் வந்து நானே பாத்துருக்கேன் கொஞ்சோ வந்து என் ஆ அவுங்க நம்மள வந்து கொஞ்சம் மெரட்டற மாரி பண்ணுவாங்க இங்க ஏ இங்க வந்து வாங்க மாட்டீங்களா எதுக்கு இப்படி வ அப்பல்லா கேட்டத நானே பாத்திருக்கேன் அந்த மாரிலாம் வந்து சாப் பாட வந்து டெலிவரி செ சில பேர்லா நம்ம அந்த நியூஸ்ல எல்லா பாக்கறோ சாப்ட்டுட்டுலா வந்து குடுக்கறாங்க அதெல்லாம் பாத்தீனா கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஆனா ஒரு சில நேர்மையானவங்க வந்து இத டெலிவரி பண்ணைல அந்த பசிக்கு வந்து கேக்குறாங்களேன்னு வந்து குடுக்கைல அவுங்களுக்கு சந்தோஷமா சில பேர் இந்த டிப்ஸ் எல்லா கொடுப்பாங்க அதெல்லாம் குடுக்கறது வந்து ஒரு சில சமயம் வந்து ஹம் நல்லது அவுங்களுக்கு ஒரு ஆறுதல் இன்ற மாரி இருக்கும் இவ்ளோ தூர வந்து அவங்களுடைய நேர்மைக்கு ஒரு பரிசு மாரி இருக்கும் இல்லையா
கெமா கண்டிப்பா அது ஒரு சும்மா இது மாதிரில்லா வசதி கொண்டு வந்தது வந்து ரொம்பவே மக்கள் அதாவது கிராமத்துல இருக்கவங்களுக்கும் சரி நகர புகர ஆ அதாவது நகரங்கள்ல இருக்கவங்களுக்கும் சரி ஒரு நல்லதாவே இருக்கு இது எல்லாருக்கு ஒரு ஒரு கல ஒரு இத்த வரைக்கும் நம்மளுக்கு அத பயன்படுத்துற அந்த முறையிலதா இருக்கு எது வாங்கணு வாங்க கூடாது ஏன்னா பல இதெல்லா‌ ரிவ்யூலாம் பாத்துதான் வாங்குவோம் இருந்தாலு நம்மளுக்கு அது கண்டிப்பா அந்த கவனம் தேவை சில இதெல்லாம் வந்து கொண்டு வந்தது ரொம்பவே அந்த வரவேற்கக்கூடிய ஒரு விஷியமாதான் இருக்கு நிச்சயமா நறையா விஷியங்கள் வந்து சொன்னீங்க உங்க கூட பேசனதெல்ல மகிழ்ச்சி நன்றி
நன்றிங்க